தோழி எப்டி இரு
வணக்கம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
இருக்காங்க தோழி அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆ சாப்டீங்களா தோழி நீங்க
சாப்பணு நீங்க சாப்டீங்களா
இல்லைங்க தோழி இனிமேல் தாங்க தோழி சரிங்க தோழி இப்ப நான் வந்து ஆ எதை பத்தி பேசலா அப்படின்னு நினைக்க அதா இப்ப வந்து நம்ம பயணம் மேற்கொள்வோ இல்லைங்களா அந்த பயணத்த பத்தி தி வந்து பேசலா அப்டிட்டுதா நா கூப்டேங்க இப்ப வந்து நீங்க எங்கையாவது ச சமீபத்தி தில போயிட்டு வந்த பயணம் பத்தி நீங்க சொல்ல முடியுங்லா தோழி
ஆ சமீபத்துல நா வந்து திருப்பூர் போயிட்டு வந்தோ அங்க கோவை குற்றாலம்னு பாத்தோ அது நல்லா இருந்துச்சு சிஸ்டர்
சேரிங்க தோழி அத பத்தி கொஞ்சோ அத பத்தி கொஞ்சோ விவரமா சொல்லுங்க தோழி
அது வந்து கொஞ்சோ நாங்க ட்ரெயின்ல தான் போனோ சிஸ்டர் இங்கருந்து ரொம்ப தூரங்கறனால ல ட்ரெயின்ல போனது நல்லாதா இருந்துச்சு எங்களுக்கு ஒரு புதுசா இருந்துச்சு ட்ரெயின்ல அவ்வள தூர போனது அதே மாரி டாப்சில்ஸ் போனோ அங்க போன நல்லா இருந்துச்சு அங்க வந்து ஃபுல்லாவே இயற்கை எந்த ஒரு சத் தோ எந் ரொம்ப கொ கொடைக்கானல் ஊட்டி மார் லா ரொம்ப அங்க டிராஃபிக்லா கெடையாது சிஸ்டர் அ ச அதனால கொஞ்சோ நல்லா இருந்ச்சு சிஸ்டர் நீங்க எங்க போய்ட்டு வந்திங்க
நா வந்து பாத்திங்கனா பல எடத்துக்கு போயிருக்கங்க தோழி சமீபத்துல திருமணம் ஆனனால வந்துட் டு நா திருமணத்துக்கு அப்புறமே வந்து நறைய எடங்களுக்கு நா சுற்றிட்டுதா இருக்க அந்த மாதிரி வந்துட்டு அ பல எடத்துக்கு வந்து போயாச்சு இப்போ அது வந்து சொல்லகூடாது னாலா வந்து நா சொல்றதில்ல பல எடங்களுக்கு வந்து நாம எல்லாமே வந்து பாத்திங்கனா மலை பிரதே ச அந்த மாதிரி தா நானும் அ என்னோட கணவரும் பெரும்பாலும் போவோ சில சமயங்கள்ல வந்து ட்டு எங்க அம்மா விருப்பப்பட்டாங்க அப் டினா எங்க அம்மாவுமே வந்து வருவாங்க அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க அப்டினா அந்த மாதி ரி போன சமீபத்துல வந்து பாத்திங்கனா நாங்க போய்ட்டு வந்தோ தோழி கேக்குதுங்ளா தோழி நா பேசறது தெளிவா
ஆ ஆ கேக்குது சிஸ்டர்
ஆ தோழி உங்க எடத்துல கொஞ்ச நெட் ஒர்க் இஷ்யுவா இருக்குமாட்ருக்கு அது என்னன் பாருங்க தோழி
ஆ இப்ப கேக்குது சிஸ்டர்
ஆ இப்ப கேக்குதுங்க தோழி கேக்குதுங்க தோழி ஆ இப்ப கேக்குது ஆ இப்ப வந்து பாத்திங்கனா அந்த மாதிரி சில சமயங்கள் அம்மா எங் கூட வருவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நாங்க போய்ட்டு வருவோ இப்ப சமீபத்துல வந்துட்டு நாங்க போய்ட்டு வந்தோ எதாவுது ஒரு மலை ய பிரதேசம் அதுல வந்து பாத் திங்கனா நானு எங்களோட கணவர் மட்டுந்தா போனோ இரு சக் க்கரவாகனத்துல போயிட்டு வந்தோ தோழி அப்ப வந்து போயிட்டு வரும்போது வந்து பாத்திங்கனா நாங்க வந்து ஸ்டே பண்ணு அப்டிங்கிற மாரிலா போய்ட்டு வர்ல போனோ அன்று இரவு வந்து நாங்க தங்குனோ அப்பற காலைல வந்து நாங்க கெளம்பி வந்துட்டோ அந்த மாரிதா போனது அது ஒரு நல்ல அனுபவமா இருந்தது தோழி
ஓகே ஓகே தோழி
நீங்க
நாங்க சென்னது வந்து நல்லா இருந்துச்சி நாங்க இப்ப எடைல மலப்பிரதேசந்தா போய் ட்டு வந்தோ அது வந்து கொஞ்ச இயற்கையாவு இருந்துது ஆனா ரொம்ப டிராஃபிக் அதிகமா இருந்தவு எங்களால சுத்தி பாக்க முடியல டிராஃபிக்லேயே அந்த மலை பிரதேசத பாத்துட்டு வந்துட்டோ அதா போயிட்டு ஏ நல்லா ஒரு திருப்தியா பாத்துட்டு வர முடில தோழி அங்க எல்லா விடுமுறைகளனாலு எல்லாரு வந்துட்டாங்க அது வந்து மலை பிரதேசதுல வந்து டிராஃபிக் ஆகி புகையா ரொம்ப ஆக்டிஷனாவே அங்க இருக்க முடில இல்லாமயே அந்த அளவு புகை மூட்ட தா தெரிஞ்சிச்சு தோழி
அதுதா அதுதா தோழி அது புகை மூட்டமுங்ளா இல்ல பனி
பனி முகட்ட இல்ல இப்ப நம்ம வாகனத்தோட புகை மூட்டமா வந்து இதாயிட்டு அவ்ளோ டிராஃபிக் மலைப்பிரதேச ஃபுல்லாவே வந்து மலே ஃபுல்லாவே வந்து டிராஃபிக்காவே ஆயிட்டு விடுமுறைங்கறனால எல்லா கோடை விடுமுறைய கழிக்கிறதுக்கு வந்து நறையா பேரு கார்லா எடுத்துட்டு வரவு ஃபுல்லா காரு பைக்கு அ ன் வேனு இதுங்களோட புகை மூட்டங்கள் தா வந்து அங்க ஃபுல்லா இருந்துது
கண்டிப்பா
ஆமாம் எல்லா வந்து மல பிரதேசத்துக்கு போகணுன் தா நெனைக் கிறாங்க தோழி ஆனா வந்து அவங்க ஒரு புகயில்லாத ஒரு இயற்க்யான சூலல வந்து அவுங்க ஏற்படுத்த மாட்றாங்க அதுனால அது கொஞ்சொ அதுறது தியார்னிஷ் இந்த வாட்டி
புரிய்து புரிய்தங்க தோழி இப்ப நாங்ளுமே நாங்ளுமே வந்து கடஸ் சிவாட்டி போயிட்டு வரம்போது ரொம்ப ட்ராபிக்கா தா இருந்தது அதனால என் கணவர் வந்து சொல்லிட்டாரு இது ட்ரேஃபிக்கா இருக்கு உள்ள போறத இருந்த வந்து போயிட்டு ரிட்டன் வர முடியாது அதுலியும் நாங்க சென்றது வந்து பாத்தீங்னா விடுமுறைல கடசி வார ஞாயிற்றுக்கெழமை அ அப்படிங்கபோது அப்படிங்கம்போது எல்லாருமே அங்க தான வருவாங்க இல்லைங்ளா ஏனா பள்ளிக்கூடம் வந்து கொட தொறக்க இன்னும் ஒரு வாரத்துல போகுது அப்டிங்கம்போது எல்லாரும் வந்து லீவுக்கு அங்க தா வருவாங்க சேரி நம்ம வந்து லீவ் முடுச்சுட்டு நம்ப வந்து போலா அப்டிங்கிற மாரி ஏன்னா நம்ப இந்த மாரி சமயத்துல வந்து போனோ அப்டினா வந்து நமக்கு கூட்டமும் இருக்காது நம்ப குடுமத்தோட வந்துட்டு ஜாலியா வந்து நம்ப என்ஜாய் பண்ணிட்டு வர்லாம் இல்லைங்ளா தோழி
ஆமா தோழி மல தா சென்றது நல்லார்ந்துச்சு ஆனா வந்து இந்த ட்ரபிக் ஆனதுதா கொஞ்சொ இதாயிட்டு கொஞ்ச ஜா த சந்தோசமா எல்லா பிள்ளைங்கள் கூட்டு குடும்போ நாங்க அதனால அது ஒரு ஜாலியா அருந்தது கூட்டு குடு போனனால
எங்களுக் வந்து போனது இதா இருந்தாலு கூட்டு குடும்மமா இருக்கு நல்லா இருந்துச்
ம் அதா தோழி அதுல வந்து கிட்டத்தட்ட உங்ளுக்கு எவ்ளோ செலவாச்சி எவ்ளவு செலவு பண்ணீங்க அந்த மாரி சொல்ல முடியுமா
அதக் ஒரு ஒரு அக் கு ரொம் அமோண்ட் எல்லாம லிமிடடா அமோண்ட் வரந்தா செலவானுச் ஏன்னா நாங்க உள்ள போய் சுத்தி பாக்க முடிய்ல ட்ராஃபிக்கா இருந்னால சுத்தி பாக்க வர் முடியால கொஞ்ச அமோண்டு தா ஆனுச்சு
சேரிச் சேரிங்க தோழி எப்பவுமே வந்துட் நாங்க இருவர் வந்து போறனால எங்ளுக் பெருசா செலவு இருக்காது தோழி ஏன் கேட்டீங்கனா இவுர் வந்து பெட் ட்ரோலுக்குவ நா அந்த வாகனத்துக்கு மட்டுந்தா இருசக்கர வாகனத்துக்கு டேங்க் ஃபில் பண்ணிருவாரு அது ஒரு அஞ்சி லிட்டர் ஒரு அஞ்சு லிட்டருங்ம
நீங்க மல பேசதுல இருக்கனால உங்குளுக்கு மல பேசுல இருக்கீங்ளா இல்ல கிராமம் மா இல் நகரமா நீங்
இல்லைக தோழி நாங்க இருக்குற எ டம் வந்து பாத்தீங்னா நகர்புறம் தா அ இவரோட வண்டிய வந்து ஆமா நகர்புறந்தா டேங்க் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நாங்க வந்துட்டு போலா அது அது வந்து கிட்த்தட்ட ரெண் நாள் தாங்கு அ மலைபிரதேசொ ஒரு அஞ்சு மண் நேரொ ட்ராவெல்னாலு தாங்கு வண்டி நாங்க அந்த மாதுரி அஞ்சு மண் நேர ட்ராவலுமே வந்து நாங்க போனதெல்லா உண்டு
ம் கணவர் கூட போகு ஒங்குளுக்கு கொஞ்சொ நல்லார்ந்துருக்கு
ம் ஆமாங்க தோழி அதனால வந்து பாத்தீங்கன்னா அத ஒரு அஞ்சுலிட்டர் அடிச்சம்னாலே டேங்க் ஃபுல் பண்ணாலே அதுவே வந்து நல்லா தாங்கு ஃபரு நம்ம வந்து மேற்கொண்டு வந்து பெட்ரோல் அடிக்கணு வெள்ள வேர் செலவிருக்கு அப்டிங்கிற மார் லா இல்ல ஒங்ளுக்கு அஞ்சு லிட்ரு என்ன ஒரு ஐநூறுவா அறுநூறுவா அந்த மாரிதா ஆகு அதுவே எங்ளுக் போணுமானதா இருக்கு அது போக வந்து பாத்தீங்னா உணவுக்கு தா நாங்க பயணம் பண்ணிட்டு பசிச்சிது அப்டினா அங்கங்க நிற்த்தி ஏதாவ்து சாப்புட்டு
சாப்ட்டுக்னு அ அவள் இருவருங்னால ஒங்களுக் தெரியாது நாங்க கூட்டு குடும்பனால கொஞ்ச பண கொஞ்ச அதிகமா தா ஆவு தோழி செலவு கொஞ்ச அதிகமாகு நம்ம பிள்ளைங்க செலவு மத்தவுங்ளோட செலவு
ஆமாங்க தோழி
ஆம் தோழி
ஆ அது போக வேற என்ன அனுபவங்கள் புதுசா நீங்க அங்க ஏதாவது வாங்கி சாப்ட்டீங்களா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்
புதுசா அங்க நாங்க வந்து இந்தவாட்டி பனானா கேக்னு குடுத்தாங்க நல்லா இருந்துச்சு புது அனுபவமா இருந்துச்சி அந்த கேக்க சாப்ட்டது அதுவும் மலைப்பயசுல போயிட்டு நா சாப்ட்டது கொஞ்ச நல்லா இருந்த மாரி இருந்துச்சு தோழி
சேரிங்க தோழி அதுபோ அதுக்கப்றோ மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் அந்த மாரி நடந்தது
அங்க ஒன்னு மறக்க முடியாத சம்பவோ ஒன்னு நடக்கல சிஸ் அந்தளவு இல்ல மறக்க முடியாத சம்போவோனா இந்த இதுலயே நாங்க நின்னதுதா அதனால எங்களுக்கு அது கொஞ்சோ திருப்தி இல்லாம இருந்துச்சு
சேரிங்க தோழி ஆ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு போய்ருவோ எப்போவுமே இப்ப வந்து நாங்க சமீபத்துல அம்மா கூட நாங்க வந்து போய்ட்டு வந்த அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்ப வந்துட்டு கொரங்குகள் வந்து இருந்தது கொரங்குகள் நாங்க இருந்த எடத் வந்து கொரங்குங்கள் கொரங்குங்கள் வந்து பாக்க முடில ஆனா நாங்க வந்துட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்து வரம்போது வந்து பாத்தீங்கன்னா குரங்கு அது மடில ஒரு குட்டி கொரங்கு இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதா அது பொறந்துருக்க மாட்ருக்கு குட்டி கொரங்கு இருந்தது அதுக்கப்றோ வந்து மற்ற இரு கள் வந்து அத கூட நாங்க எல்லா நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு போனோ அப்டி ஒரு அருமையான இதா இருந்தது தோழி
ஆமா சிஸ் ஆமா சிஸ் கொஞ்சோ நல்ல அனுபவமாதா இருந்துச்சு நாங்களு அது மாரி குட்டி கொரங்க பாத் தோ அந்த கொரங்கு ரொம்ப சேட்ட பண்ணுச்சு இனி நாங்க ஸ்நாக்ஸ் எல்லா எடுத்து சாப்டவே முடில அது எடுத்துட்டு போய்டுமோ அப்டின்னு ஸ்நாக்க வச்சுட்டு அதயு ரசிச்சுட்டு நல்லா இருந்துச்சு குட் குட்டி கொரங்கா சுத்தி சுத்தி அந்த எடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கொரங்காது இருக்கு அதுக்கெடைல தா நாங்க ஒக்காந்துருந்தோ ஆனா எது துவுமே பண்ணல எல்லா பாத்துக்கிட்டுதா இருந்தாங்க
ம்
வர்றவங்க எல்லா இந்த ஃபுட் எல்லா போட்றனால அவுங்க கொஞ்சோ‌ இதாவே சே ரொம்ப சேட்டயோடயே இருந்தாங்க எல்லாரு
ம்
ஆமா சிஸ் உங்களுக்கு எப்டி இருந்தது சிஸ்
ஆ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தோழி நல்ல ஒரு அனுபவமாதா‌ இருந்தது நெறைய பக்கம் வந்து நாங்க சுத்திட்டு வரதுனால ஆ எங்களுக்கு ஒவ்வொரு பக்கோ‌ போம்போது ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொரு நினைவுகள் வந்து நாங்க வந்து அங்க சேகரிச்சுட்டு வருவோ அதுலயு வந்து கூட அம்மா வந்தாங்க அப்டின்னா எங்களயெல்லா கையிலயே புடிக்க முடியாது ஒரு குழந்தை கொ குழந்தை சத்துரோ பயங்கரமா கேக்குது தோழி
ஆமா சிஸ்டர் அங்க வெள்ள கத்திட்டு இருக்காங்க அது
நீங்க கொஞ்சோ ஓரமா வந்து நிக்க முடியுங்களா
ஆ ஓரமாதா வந்துருக்க தோழி
இன்னு குழந்தை கத்துறது ஆ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நெறைய அனுபவங்கள் வந்து கெடைக்கு எங்களுக்கு ஒவ்வொரு எடத்துலயு போம்போது அதுலயு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெருசா ம் பெருசா வந்து ஒரு பெருசா நாங்க சுத்த முடியாது சுத்த முடிலன்னாலு இருந்தாலு சேரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளைக்கோ அர நாளைக் கி எங்க நாங்க சுத்த முடியுமோ அந்த எடத்துக்கு மட்டு போயி சுத்திட்டு ஆமா சுத்திட்டு வந்துருவோ
குடும்போங்கிறதுனால எங்களுக்கு என்னன்னா நாங்க எப்பயாதுதா இங்கருந்து மல ப்லேஸ்லா போறாங்கனால எல்லா எடமூ சுத்தி பாக்க எங்ளுக்கு ஆவலா இருக்கு
ம்
கூட்டு குடும்பங்களால நெறைய எடோ சுத்தி பாப்போம் நெறைய எடோ போவோ அப்டின்னோ பணோ செலவ் ஆவும் ‌ஆனா நம்ம எப்பயாது தா பிள்ளைங்ளோட போறோங்கிறதுக்கு ஒரு விருத்தியா இருக்கு இந்த வாட்டி மட்டு தா பாக்க முடிலனு கொஞ்சோ திருப்தி இல்லாம இருந்துச்சு தோழி
அதான் ‌ தோழி பரவால்ல இன்னொரு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா போங்க தோழி, நல்ல ஒரு மலை பிரதேச எல்லா கண்டிப்பா போக வேண்டிய ஒரு எடங்கள் இல்லைங்களா.
ஆமா தோழி அதெல்லா பாக்கணு நமக்கு கொஞ்சோம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாக்றதுக்கும் நம்ளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி சரிங்க தோழி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிய போது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசுலா நன்றிங்க தோழி நன்றி ம்